கேக்குதா
ம் கேக்குது தோழி
ம் ம் என்ன தூங்கியாச்சா
ஆ
தூங்கியாச்சா
இல்லல்ல பாப்பா அ அழுவ ஆரம்பிச்சிச்சி
ஆதாதா கேட்டே முழிச்சிட்தாருக்கா
ஆமா
சேர் செரி ஆ
அதாவது திருவிழான எவ்ளோ ஜாலியா இருக்குன் தெரியுமா எல்லாரு அன்னைக்குத்தா எங்கருக்றவங்களா வருவாங்க
ஆமா எல்லாரையுமே பாக்கலா அதுல
ஆ
ம் ம் நாலா அந்துச்சு
புரியில
இந்த ஒரு நாள் தா வருவாங்க எல்லாருன்ற
ஆமாமா
நாலா அப்டிதா லீவ் கேட்டதுக்கு தரவே இல்ல அந்த எலேசர்
ஓ ஓ அவரு சும்மாவே ரொம்ப பண்ணுவாங்க
ஒரு ஏழு மணி இருக்கு ஏழு மணிக் கூட அனுப்பவே இல்ல கிளீனிங் கடுப்பாயி அழுதுனா உக்காந்ட்டே அங்கயே போவேல்ல
ஆ ஆ அதெப்டி ஏழு மணி மேல கூட தரலனா என்னதா
ஒக்காருமா பேட்ச் வர்துமா ஒக்காருமா பேட்ச்சு அனுப்புறே அனுப்புறேன்ட்டு ஏழு மணிக் ஆகி ச்சி ஏழு மணிக்காவது செர் விடுவானு பாத்தா உடவே இல்ல அந்த ஆளு போடான்ட்டு போய் ஒக்காந்துட்டு டென்ஷன் ஆய்டுச்சு எனக்கு அப்டியே
ஆமா பின்ன என்ன அப்ப கூட விடலேனா என்ன அர்த்தம்
நம்மளுக்கு அதலா லீவ் போட்றது நீ என்ன வேணா பண்ணிக்கன்டு
அவ்ளோதா நம்ம சொல்லாம குல்லாம லீவ் போட்ருக்கோ சொன்னாதானே தரமாட்டீங்க ஆ
னாத அது செரி லீவ் தா தர்ல பர்மிஷனாவது தரணுல்ல
கண்டிப்பா
அதுவுமே தர்ல
ஆ ரெண்டுமே தரலானா என்ன பண்ண அப்பதா சொல்லாம கொல்லாம லீவ் போட்டுரணு என்னைக்கோ ஒரு நாள் வருது வருஷத்துக்கு
அம்பில்
நாங்கன்னா வேற வேற எதுக்குன்னா லீவா கேக்குறோ ரொம்ப எமர்ஜென்சினாதா லீவ் எடுப்போ
ம்
மத்தபடி வேலைக்கு போயிட்டு தா இருப்போ
நீ ஒரு கு போன மாச அவுங்க அம்மா எறந்துட்டாங்க போலயே
அவரோட அம்மாவா
ம் ம்
ஓகே ஓகே என்னாச்சு
போட்ருந்தாரு
அப்படியா என்னால ஏத்துக்க முடியாது எதுன்னா ஹெச் ஆர் தா
இல்ல
ஏத்துக்கவே முடியாத டெத்துனா ஹெச் ஆர் ஹெச் ஆர் இருக்கார்ல
ம் ஆமா ஆமா
ஆ நீ அன்னைக்கி ஸ்டேட்டஸ் போட்லனா எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது
என் அண்ணன் பசங்கள தூக்கிட்டு பண்ணாங்க எல்லாரு
புரியல
சொன்ன கொரோன டைம்ல
கொரோனா டைம்ல
ம் ம் ஆமா அப்புற அவுங்க அம்மாவுமே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அந்த பொன்ணு எங்க போச்சுனே தெர்ல
ம் ம்
ஆமா அவுங்க அம்மா வீட்டோட போயிட்டு இருக்கு
ஆமா அதுக்கு இன்னேரோ வேற கல்யாணல்லா பண்ணி வச்சிருப்பாங்க
ம்
சின்ன பொண்ணு இல்ல குழந்த கூட இல்ல அது
அதுவு வீட்ல யாருனாலு ஒருத்தரு இருந்தா பரவாயில்ல சின்ன வயசு வேற அது எவ்ளோனலு கறையாது சின்ன பொண்ணு இல்ல
அதா அதா
ரொம்ப சின்ன பொண்ணு
அவுங்க அம்மா தா அந்த பொண்ணோட அம்மா வந்து வெளிநாட்ல தான இருந்தாங்க
ம்
நீ போன அந்த கல்யாணத்துக்குல்லா என்ன கூப்டா
இல்ல இல்ல கூப்பில்ல
ஆ ஆ அதா அதா அவருக்கு ஏற்கனவே சுகர் இருந்திருக்கு போல
அதா அதா அதுலையே இருக்காங்கே சீக்கிரமா
ஆ அது வந்ததுன்னா வேற இன்ஃபெக்ஷன் எல்லா டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆயிடும் போல உடம்புல
அது ஒடனே அட்டாக் ஆயிடு
அ அ அதுக்குதா பாத்து இருக்கணு எங்க அ அவுருக்கு அவுரே தேடிக்கிட்டாரு அ
சுகர்லா
புரியல
சவுண்டா பேசு
இருக்கதுலே கொடுமையான நோய் சுகரு இந்த கேன்சர்
ஆமா சுகர் கூட ஓரளவுக்கு நம்ம வாய கட்டி போட்டு கம்முன்னு இருந்துர்லா
ஆமா கேன்சர்லா
கேன்சருக்குலா வந்து இன்னு எ ந்த எதுவுமே இல்லேல்ல கண்டுபிடிக்கலல்ல
இன்னு கண்டுபிடி ஜெனி அவுங்க அப்பால்லா ஜெனி அப்பா
அதுனாலயா எறந்தாங்க
ஆமா
கேன்சரா
ஆமா அவரு கேன்சர் வந்தான்டி எறந்தாரு
அப்புடியா அய்யோ மறந்துட்ட
அவரு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நா வேலைக்கி ஜாயின் பண்ணி ஜெனி அவுங்க அப்பா மொத ஜெனி அவுங்க அப்பா சாவுக்கு தா போற ஃபர்ஸ்ட்டு அவு ஃபர்ஸ்ட்டு வந்து அ இன்னாச்சுன்னா வந்து தனியா கூட்ன்னு போய் உட்டு வர சொன்னாங்க என்ன அதுக்கு அழுவ அழு நான் தா கூட்ன்னு போன தனியா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்பதா போறண்டி
அ அ
கூட்டிட்டு வந்து சார் சொன்னாரா அது வேணா ஆயிடப் போதுமா ஏனா மயக்க அடிச்சி உழுந்துற போது நீ கூட போயிட்டு வரியா அப்டின்னாரு செரிங்க சார் நா போயிட்டு வர்ற அப்பறோ பஸ்ஸு ஏத்தி உட்டாங்க அதா அவளு நானு போய் பஸ் ஏறுனோ அப்றோ போயிட்டு அவரு தனியா வ ரும் போது என்னய பஸ்ஸு ஏத்தி உட்டாங்க நா வந்துட்டே வீட்டுக்கு
அ அ
நா கேளுங்க
ம் அப்ப கேன்டீன்ல உக்காந்து ஒரே கத்து கத்துன்னா ஆஃபிஸே அளன்டுருச்சு
அவளு அதா அவுங்க அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு இட்டுனு வந்ட்டேம்மா அதா ம வச்ட்டாங்க அவுங்க அப்பாக்கு
ஆனா அவ ரொம்ப அழுதுட்டா
ம்
அவுர் மட்டு இருந்தாருனு வச்சுக்யே அதுக்கு கஷ்டமே இருந்துருக்காது
கஷ்டமே இருந்திருக்காதுல்ல உங்க லைஃப்பு வேற மாரி இருந்திருக்கு
ம்
ம் ம் இப்பதா அவுங் பாப்பதா சென்னையில வேல செய்துல்ல
ஆமா ஆமா இப்பதாண்டி பரவால்லாம இருக்கிறாங்க அ அ பேசுவே ஜனனிட்ட
அ அ
அவ பேசசு எப்பையாது ஃபிரீயா இருந்தா மெசேஜ் பண்ணுவா பேசுவா
அ அ எனக்கு கூட எப்பனா மேசேஜ் பண்ணு இல்ல இந்த ஸ்டேட் டஸ்ல்லா பாத்துட்டு நம்ம மெசேஜ் பண்ணுவோல ரீப்ளை
ஆ அதுலே அ நீ எப்ப பண்ற அப்டினாங்க அதா சொன்னே பாப்பலா பாப்பா பொறந்துருச்சான்னு கேட்டுச்சு அதல்லா பேசு
ம் அதெல்லா பேசுனா நல்லா பேசுவா
ம் ம்
ம் அக்காவுக்கு வாயிதா தங்கச்சிக்கு வாயிதா
நீங்க எதுக்கு வந்திங்க
என்னது
இல்ல உங்க மாமியார் ஏத்துக்க மாட்டாங்களா
யாரு ஏத்துக்க மாட்டாங்களா
உங்க மாமியாரு
உங்க மாமியாரா
உன் மாமியாரு
சவுண்டா பேசு
உன் மாமியாரு
எதுக் எங்க மாமியாரா
ஆ இஷ்டினே இருக்கிறாள அவ இல்லன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்றோ
ஆம்மாமா ஆமா ஏய் அவ வந்து நல்லா படிச்சிருக்கா நல்ல வேலைல இருக்கா
ம்
ஆ அ இவரு வந்து டிப்ளமோ தா முடிச்சிருக்காரு
ஆண்களுக்கு படிப்புல்லா ஒண்ணு பிர சன இல்லடி நம்ம நல்லா பாத்துக்குன்னா போது அதுதா எல்லா எதிர் பாக்குறாங்க ஃபஸ்ட் இவுங்க வீடு வேல எல்லா‌ அதெல்லா அது எதிர் பாத்து இப்பல்லா
உம் இப்பல்லா பொண்ணு கெடைக்கறதே கஷ்டமா இருக்குது‌.
இந்த ஆளுக்கும் இப்ப வயசாயிடுச்சி இல்லயா ஆவுது சேரி
ஆ யாரு கிட்னா சொல்லி வச்சா கூட எங்கம்மா நாங்களே வச்சிருக்கோ எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்கதுமான்றாங்க ஆமா இப்பல்லா அந்த கஷ்டந்தா
எங்க கொழுந்தனாருங்கே இன்னும் பொண்ணு கிடைக்கல
அப்பிடியா அத்தா இப்ப அதுதா ரொம்ப கஷ்டமா இருக்குது
அவருக்கும் இப்ப முப்பது வயசு ஆயிடுச்சு
உம் உம் அத்தா அத்தா
அவரு ஆனா கல்யாணமே எனக்கு வேணானு சுத்திட்டு கிடக்கறாரு ஏன்னா எல்லாரும் பண்ணி அனுபவிச்சிட்டாங்கல்ல
ஆமா
அத பாத்துட்டு அவரு வேணா வேணானு சுத்தினு கிடக்கறாரு
இப்ப இப்ப தேவப்படாது வயசான காலத்துல கல்யாணம் பண்லயே நம்மளுக்குன்னு கூட யாரும் இல்லயே அப்டின்னு ஒரு கஷ்டோ வரும் புரில
அப்ப அவ கூட ரொம்ப நாளைக்கு கூட இருப்பாராங்க
ம்
பாக்கறத விட கூட ஆறுதலா ஒரு இதுவா இருக் வேணும்னே தம்பிய கூட்டிட்டு
கஷ்டத்துல இருக்க பேர்தா அந்த கூட ஒரு ஆறுதல் இருன்சுன்னு வச்சுக் கோயே ஒன்னுமே தெரியாது புரியல
அது சொல்றதுக்கு கிழக்கத்துல இல்லன்னா கூட ரொம்ப கஷ்டந்தான்ற
ஆமா எதும் பண்ணாட்டி கூட உள்ள ஆளு இருந்தாலே தெகிரியம் தான
நம்மளோடு ம் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாம போய்டும் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும்
ஆமா கண்டிப்பா
நம்ம பேர் சொல்றதுக்கு
நீ நீ வருவியா சொன்னா
நா
அப்டி கல்யாணம் கூடிச்சுன்னா
ஆ சொல்லுங்க வருவே ஏன்டி அப்டி கேக்குற
கேக்கறே
நா அது குள்ளெல்லா நல்ல பிள்ளடி நல்லப் பேசுவோ வெறுப் ஏத்தினுகிட ஆ அதெல்லா நா வருவே
ஸ் சேர்ஸ்
நா அவருகிட்டயே சொல்லுவே நீ கல்யாணம் வச்சா சொல்லு நா வருவே அப்படின்னு
ம் ம் சேர் சேரி அத்தா சீக்கிரமா ஒரு ஃபங்க்ஷன் வரும் ஜாலியா இருக்கலான்னு பாத்தாதா வர மாட்டிங்குதே எதுவுமே புரியல
இல்ல இல்ல வரமாட்டிங்குதேன்ற
ஆமா எங்க வீட்ல எல்லாருமே எதிர் பாக்குறாங்க அவுங்க அத்தையில இருந்து சின்ன அத்தையில இருந்து
ஆ ஆ
ஒரு ஃபங்க்ஷன் வரும் அ பங்க்ஷன்ல தாண்டி எல்லாருமே ஒன்னு சேர முடியு
கண்டிப்பா
எல்லாரு ஜாலியா இருக்கலா பேசலா அதெல்லா ஒரு தனி ஜாலி
நல்லா கரக்கரக்கரன்னு டென்ஷன் டென்ஷன் ஓவரு ஓவரு
ஆமா ஒரே வீடே வந்து கும்பலா இருக்கும் அதுல்லா ஒரு தனி ஜாலிதா ஆமா
என்னது எதோ பங்க்ஷன் வச்சிருந்தே என் பங்க்ஷனுக்கு அவ்ளோ யாருமே இல்ல நாங்க ஒண்டியா நானும் எங்க வீட்டுகாரும் த தம்பி அவங்க பெரிமாப் பையன் இருந்ததால கொறஞ்சது அவன் கொஞ்சோ ஹெல்ப் பண்ணா வந்து
எதுக்கு இந்த அளைகாப்புகா